சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆ சிஸ்டர் கேக்குது சொல்லுங்க
உம் சாப்டிங்களா ஆ நா நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்களா
சாப்டே
அ சரி சரி சரிங்க சிஸ்டர் நம்ம ஹலோ
அ நீங்க பேசுறதே க்கிளியரா கேக்கல அஹ்
ட
ஆ இப்ப கேக்குது
ஓகேங் சிஸ்டர் நீங்க நா ஹவுஸ் ஒய்ஃப் தா நீங்க
ஆஹ் நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் பசங்கருக்காங்களா
அஹ் பசங்க இருக்காங்க மேரீட் தா நீங்க
ஹலோ
அ நீங்க சிஸ்டர்
எனக்கு ரெண்டு பொண்ணு சின்ன பசங்க தா சின்ன பாப்பா ரெண்டு ரெண் டர வயஸாகுது பெரியவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் இப்பதா போயிர் க்காங்க
ஓக்கே ஓக்கே நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோமா
இல்ல சிஸ்டர் இப்பதா பேசுறோ ஃபர்ஸ்ட் டைம்
ஓகே ஓகே ஆ சொல்லுங்க சிஸ்டர்
சரிங் சிஸ்டர் ஓகே நம்ம எதுவு பங்ஷன் பத்தி பேசலாமா
ஆ நா இப்ப ஃபங்ஷனுக்குதா போயிட்ருக்க
ம்
எங்க ஹஸ்பண்ட்டொடைய தம்பிக்கு மேரேஜு
ஓகே ஓகே சிஸ்டர்
ரிசப்ஷன்க்கு போய்ட்ருக்கோ
நல்லா ரிசப்ஷன் எல்லா ம் என்ஜாய் பண்ணிங்ளா
இல்ல இல்ல இப்போ ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ரிசப்ஷன்
ஓ இன்னைக்கு ஈவினிங்கா ஓகே ஓகே சிஸ்டர்
கோ
ஓகே ஓ கே சிஸ்
மார்னிங் வந்ட்டு கோயில்ல மேரேஜ் முடிஞ்சது சேரி விடியக்காலல ஊருக் ஃபோர் தேர்ட்டி அந்த மாரி எந்ச்சனாலும்
ஒரு கல்யாண வீடு அப்படின்னாலே அந்த பங்க்ஷன் மு முடியறது குள்ள டயர்டு ஆயிரு முடி முடியிறது முடிஞ்சதுக்கு அப்பறமு டயர்ட் பயங்கரமாக இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பயங்கரமா இருக்கு
ம்
பயங்கர டயடா கை கால் வ எல்லா ரொம்ப வலியோட
ஏனா அங்க இங்கயு ட்ராவல் பண்றோ இல்லையா
ஹலோ
சிஸ்டர் நீங்க பேசறதே வாய்ஸ் விட் டு விட்டு வருது
எனக்குமே நீங்க பேசுறது ரொம்ப லோவாதா கேக்குது இருந்தாலு ஓகே லைட்டா கேக்குற ச வாய்ஸ வெச்சுதா பேசிட்ருக்கே
லோவா கேக்குதுங்ளா இப்போ
க்குன் நெனைக்கிற சிஸ்டர் மார்னிங்ல இருந்து நெறையா பேரு அதா சொல்லிட்டு இருக்காங்க
ம் ம் நீங்க பேசுறது ஏதோ ரூம்ல இந்த அஸ்கி வாய்சுல பேசுவாங்கல்ல மெ துவா பேசுற மாரி இருக்கு
டிதா சிஸ்டர் எனக்கு கேக்குது நீங்க பேசுறது இத்தா நா ஹெ ப்ளூடூத் மாட்டி இருக்கறனால கொஞ்சொ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கேக்குது எனக்கு
ஆ ஆமா ஆமா
ஓகேங் சிஸ்டர் பங்ஷன் அப்ப உங்களுக்கு டயர்டா இருக்குல காலையில மேரேஜ் முடிச்சு இப்ப இது பண்ணிக்
இல்ல சிஸ்டர் மேரேஜ் போலனா
ஓகே அப்போ ஓகே ஓகே ஓகே சிஸ் ம் உம்
ஆஹ் ச்
உங்க மே உ உங்களுக்கு மேரே எப்டி நடந்த கிராண்டா நல்லா கிராண்டா ன் நா அதா கேக்குறே பொதுவா கேக்குறே மேரேஜ்ல்லா பொதுவா கிராண்டா ந நடந்தா பிடிக்குமா இல்ல சிம்பிளா நடந்தா பிடிக்குமா
உஹ் உம் ரெண்டுதுக்கு மீடியமா இருக்கணு அஹ்
அஹ் உன் இல்ல உண்மைய சொல்னோன்னா இப்போ காசு அத சொல்லுவாங்கல்ல
ஆஹ் இப்போ நா என்ன நெனைக்குறேன்னா, இப்போ இருக் குற ஜென்ரேஷனுக்கு வந்ட்டு அழகா ஒரு அஹ் கோயில்ல அந்த மாதிரி எல்லா, ஃபாம் அ தாலி கட்டி கூட்டி வந்ட்டு நம்ம வீட்டுக்கிட்டயே வந்ட்டு இந்த தோட்டோ இ இடொல்லா இருக்கு இல்லைங்க்ளா, இந்த மண்டபத்துக்கு குடுக்குற அமௌண்ட் வந்துட்டு நம்ம நெலத்துலயே வந்ட்டு நம்ம எல்லாமே எல்லா கிளீன் பண்ணிட்டு ஸ்டேஜ் எல்லாமக்ஷ போட்டு டெக்கரேட் பண்ணி அந்த மாரி பண்ணிக்டா இப்போ இருக்குற ஜென்ரேஷன்க்கு கொஞ்சொ அமௌண்ட்டு வந்ட்டு கொஞ்சொ கம்மியா இருக்கு சேவ் பண்லா அப்டின்னு நெனைக்கிறே
அது ஆமா சிஸ்டர்
ஆமா இப்ப மண்டபோ புக் பண் னா மண்டபத்துக்கே எப்டி வந்ட்டு ஒரு ஒன் லேக் வாங்கிக்
ம் நார்மலா, ஒரு இல்ல சிஸ்டர் நார்மலா ஒரு சின்னதா ஒரு சின்ன மாண்டபோ புக் பண்ண இல்லாதவங்க கூட அ வருவாங்க, என்ன சொல்றிங்க சிக்ஸ்டி தௌசன் அறுவதாயிரத்தில இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கு கேக்குறாங்க சின்ன மண்டபமா இருந்தாலே இப்போ மண் வரவு செலவு, சாப்பாடு செலவு மத்த செலவு எல்லாமே இருக்குது ஒண்ணு அது
அப்டின்னா வீட்டுக்கே ஏதாவது கடைக்கே ஓட வேண்டியதா இருக்கு இதே நம்ம வீட்டு கிட்ட பண்ணிக்கிட்டா, எல்லா இரு இருக்கு
செலவு இல்ல, அதிகமா செலவழிச்சி பண்றதுக்கு அந்த காச, அத அதே பொண்ணு மாப்பிள்ளைக்கு, வேற விதமா யூஸ் பண்ணி குடு க்கலா, சிம்பிளா மேரேஜ முடிச் ரிஜிஸ்ட் மேரேஜ் ரிஜிஸ்ட் மேர ம மேரேஜ் மாரி சும்மா முடிச்சு வேற மாரி பண்ணி கொடுத்துக்கலா
உம். ஆனா இதுக்கு சொந்தக்காரங்க மேக்சிமம் வந்து ட்டு பேரன்ஸ்சு ஒ ஒத்துக்குறதுல்ல இருக்குறது ஒரு பொண்ணு பைய ஒரு டைம் பண்றது அப்டிதா யோசிப் இருக்குறாங்க எல்லா
வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது கேக்கல கட் பண்ணிட்டு கூப்பட்டும்மா
ஆ ஓகே